சொல்லுங்கள் து
இல்லங்மா வற சண்டே வெளிய போலா ஒ
ம் இங்க அப்புடியா எதுல போவீங்க
ட்ரெயின்ல தா பால்ஸ் வச்சிருக்கிற எடோ மாரி எதாச்சு போனோ ச்ச் இந்த ஊட்டி கொடைக்கானல் ல்லா வெறு சுத்தி பாக்கற மாரி தா இருக்கு அது பெர்சா என்ஜாய் பண்ற மார் இருக்காது டயடு தா ஆவு இந்த மாரி தண்ணி இருக்கிற எடோ நெறைய இந்த மல மாரி தண்ணி அந்த மேலெந்து ஊத்துமே திக்
ஃபால் குற்றால அருவி
குற்றால அருவி அதேதா அந்த மாரி எதாச்சி இருக்குற மாரி போனோ ச்ச் அது பாத்துன் இருக்கோ வர சண்டே தா பிளான்னு போற மாரி நீயு வரியா போலா
ட்டாச்சுனா தா சொல்லுங்க நீங்க போட்டுனேதா இருப்பீங்கோ
இல்ல புரில
நீங்க ப்ளான் போட்டீங்கன்னா சொல்லுங்க ப்ளான் போட்டுன்னேதா இருப்பீங்க நீங்க ஆனா போற வழியே தெரியாது
அதுதா இப்போ வேலைக்கி போயிருங்கன்னா காசு வேணு காசு ஒரு இங்கருந்து நம்ம கேரளா போறத்துக்கு ஒரு அஞ்சாயிர ரூபாவாச்சு ஒரு ஆள் போட்ணு இப்ப ஒரு அஞ்சு பேர் போறோன்னா ஒரு அஞ்சாயிர ரூபா போட்ணு ஒரு ஆறு பேரு போறோ ஏழு பேர் போறோன்னா இன்னு கொஞ்சோ கம்மியாவு அமௌண்ட்டு அதனால அதுக்கே ஏத்தாமாரி எத்தன பேரு வராங்கன்னு பொறுத்து அதுக்கேத்த மாரி காஸ் ரெடி பண்ணனு அதா கேக்குறே நீயு வந்தினா நீ ஒரு அஞ்சாயிரம் ரூபா ரெடி பண்ணிக்கோ
ம்
போயிட்டு வரலா அதா உனக்கு என்ன எட தெரியுமா ஏனா கேர் கேரளால இருக்குமா இந்த மாரி எடோ கேரளால நெறைய இந்த தண்ணி தா இருக்கு
ம்
ஆமா கேரளாலா அடிக்கடிக்கு போயிட்டே போயி வந்தாச்சு
நெறைய சுற்றுலா தலங்கள் வந்து நம்ம எதனா ஒரு எடத்துல தேடுனாதா கெடைக்கு இல்லனா போயிட்டு தேடணு நம்மளா வந்து பாத்தா ஏனோங்குறது தா வரு யாரன்னா தெரிஞ்
தெரிஞ்சவங்கக்கிட்ட ஓ இந்த இன்ஸ்டால இந்த இன்ஃபளுன்சர்லா இருப்பாங்களே அவங்ககிட்ட
அவங்ககிட்ட மட்டு நீங்க கேட்காதீங்க உம்
இப்ப யாருக்கிட்ட கேக்கறது
வேனா இல்ல மகிழுந்துல போவோமா
மகிழுந்து கெடையாது ஆ பேருந்து கெடையாது
என்ன அப்ப அல்லது லாரி குப்ப லாரியவா
குப்ப லாரி கூட கெடையாது போவ தொடங் தொடர் வண்டியில தொடர் வண்டியில
தொடர் வண்டியா தொடர் வண்டி வந்து ஜாலியா தா இருக்கு திடிர்னு எதனா ஆக்சிடென்ட் ஆயிட்ச்சின்னா என்ன பண்
அப்டின்னு பாத்தா எல்லாமே தா ப்ளைட்டு போறப்ப ஆக்சிடென்ட் ஆகுது
நம்ம என்னா ப்ளைட்லய போயின்னு இருக்கோ நம்ம போறது பத்திதா பேசணு பைக்கு இல்ல காரு இல்ல பஸ் லாரி எதுவுமே நம்ம கிட்ட இல்ல
நடந்து போயிர்லாமா
ம் நடந்து போறதா இருந்தாலு ஓகேதா பத்து கூட ஆவாது பதினைஞ்சாயிடு கண்டிப்பா
பதினைஞ்சு நாலும் நாங்க நா கத்துறே நீ அஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா நடந்து வந்த
நோ சேன்ஜ் அங்க போல நெறைய உணவுகள் சாப்பிடலாம்
உணவு அது சாப்பாடு பிரச்சன இல் அது பாத்துக்கலா ஓட்டல் தங்கற அந்தஅந்த இதுமே குற்றமா ஆ ப்ப போறது மட்டோ தா பிளானு எப்டி போ போறோ தெர்யல அதுதா எனக்கோ ரொம்ப நாளா பிளான் போட்டுனு வரோ போவே முடியல ஏத ஐடியா இருந்தா சொல்லு இப்பத்திக்கு ஒரு நாலஞ்சு பேரு கன்பார்மு நாலஞ்சு பேர் கன்பார்மு போறதுக்குள்ள நா வரல நீ வரலன்னு ஒரு ரெண்டு மூணு பேரு கட் போய்டுவானுங்க கடைசியா ரெண்டு பேர் தா இருப்போ அதனால பிளனே கேன்சல் ஆயிடோ நான் சொல்றே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குறவனே ஒரு அஞ்சறு பேரு டே இருக்கா இப்பத்தி கன்ஃபார்மா சொல்லனும்னா ஒரு அஞ்சு பேர் இருக்கா கன்ஃபார்மா சொன்ன ஒன்னேயே ரெண்டு மூணு பேரு வரமாட்டனுங்க வர வெயிட்டிங் லிஸ்ட்டு ஒரு ஆறு ஏழு பேரு இருப்பானுங்க
மோ ஒன்னு இல்ல கடன் வாங்கி வர சொல்லுங்க பிரச்சன இல்ல உங்க அம்மா கிட்ட சொன்னியா ஆஹ் இந்த மாரி வர சொல்லி
அவுங்க கெளம்பிட்டாங்க நம்ம கிட்ட மொபைல்ல நா பேசிட்டு இருந்தே போன வாட்டி மேட்ச பத்தி அப்ப வந்து அவுங்க நா போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க அவுங்க கிளம்பிரு டே வந்தோன்னே தா கேக்கனு
என்னன்னு கேப்பீங்க
கேக்கல்லா இல்ல சொல்னோ இந்த மாரி துணிக்கி ட்ரிப்புக்கு போபோறோ ட்ரெஸ் எடுக்கனும் ஏத் அவே வரா வர சொல்லிக்கிறே அப்டினு சொல்லனு மூணு பேரு போய்ட்டு வந்துரலா அப்டின்டு
சாம்லின்னு ஒரு பொண்ணு இருக்கு உங்க வீட்ல எதனா பொண்ணு இருக்கா ஆமா எல்லாருக்கு லேபுக்கு ஃபுல் ஃபாம் சொல்லுங்க பாக்கலா
ப்ரோனர்
லேபு ப்ரீட்டா
என்னது
கே லூனாவா அந்த பொண்ணு பேரு லூனான்னு வெச்சிருக்கீங்க எதனால லூனான்னு தெரிஞ்சுக்கலாமா பேர் காரணம்
பேர் காரணம் வந்து லூனா எங்க வீட்டுக்கு வரும் போது கீழ இருந்து நம்ப நாசால இருந்து லூனான்னு ஒரு ஏவுகணைய மேல அனுப்புனாங்க அந்த ஏவுகணை சக்சஸ் ஃபுல்லா முடிஞ்சிருச்சி உண்மையாதா என்ன சிரிக்கிறே அது அவ ஏவு கண பேரு வந்து லூனா ஆமா
வே என்ன முட்டாளாக்க பாக்குறீங்க
நீ வேனா சேர்ச் பண்ணிப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாசால இருந்து அனுப்புன ஏவுகண கூட மொத்த பேர்லா கேளு அது லிஸ்ட்டு குடுக்கோ அதுல லூனானு ஒரு பேர் இருக்கோ பாரு
இல்லனா என்ன
லூனானா என்ன சந்திராயந்தான லூனா
சந்திராயன்
நி நிலா தான லூனா சந்திரன் நிலாவதா நிலாவதா லூணா னு சொல்லுவாங்க அப்பொ இந்த பப்பிய வீட்டுக்கு வாயினு வந்தனால அந்த பப்பி பேரு லூனாங்கோஷ்
தா இருக்கு பேர் காரணம் இவ்ளொ மொக்கையாக இருக்கும் என்று நாங்கள் எதிர் பார்க்கவில்
நானு சும்மாதா சொன்னே அது நார்மலா வந்து என்ன பேர் வைக்கலா என்ன பேர் வைக்கலானு தேடும்போது நூணானு ஒரு பேர் இன்ச்சு நூனான் வச்சாச்சி அதுக்கப்புறோ ஆனா இந்த ஒரு விஷ்யமு நடந்துச்சி இந்த மாரி சந்திராயனுக் அனுப்புனவ பேரு லூனா அந்தலை கெப்பேரு ஏவுகணை பேரு லூனா இதுவு ஆச்சு அதுவு ஆச்சு ஆனா அது இதுனாலன் வக்கில ஆல்ரெடி வச்சாச்சி இது வச்சோன இதுவும் பண்ணாங்க அதுனால எஸ் உண்மாயாதா உண்மாயாதா உண்மயா ஒரு உண்மயாலே ஒர் ஏவுகண போச்சு மேல
பொய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறீங்ளா
ஏ இல்ல இது கொஞ் நாள் முன்னாடி ஒருத்தங்க ஸ்பே அந்த மேலயே மாட்டிக்கினாங்க விண்வெளிலே மாட்டிக்கினாங்க அது அவுங்க வருத்துக்கு ஒரு வருஷொ கிட்ட ஆவு அப்டினாங்க அவுங்க திரும்பி வந்ட்டாங்ளா இல்ல என்ன கத
தெரிலியெ தெரிலெயே கேள்வி பட்ட ஆமா ஆமா ஆம்
அவுங்க திரும்பி வந்தாங்களா என்ன கத ஒன்னும் புரில நெஞ்சு வன்ட்டாங்க தா நெனக்கிறே
வந்துருக்க மாட்டாங்க இவ்ளோ சீக்கிரொ அப்படியா இப்பதா கேள்விப்பட்ட ம இருந்தது
ஒரு வர்ஷொ மேலயே ஆயிட்ச்சது
சரி சரி சரி உம்ஹ்
நானோ ஏவ் மேல இப்ப ஸ்பேஸ்ல படிக்கிற்துக்குதா எனக்கு ஆச
ஸ்பேஸ்ல ஸ்பேஸ்ல போய் படிப்பீங்க எந்த ராக்கெட்ல போவீங்க ஸ்பேஸ் பத்தினா என்னன்னா வருன் தெரியுமா
தெரியாதே பட்சுருந்தாதானெ தெரியு படிக்காம எப்டி தெரியு ஆனா நா வந்து இந்த ய நா கேப்ப இந்த மாரி விண்மதில என்னனா வியக்க வியக்கத்தக்க விஷ்யங்களா இருக் எனக்கு சொல்லி் குடு அடின் சொல்லுவே அது வந்து சொல்லு நீங்க ஆஹ் விண்வெளில வந்து ஒரு பிளாக் ஹோல் ஒண்ணு இருக்குமா அந்த பிளாக் ஹோல் பக்கத்துல போனாலே ஒரு ஒரு அவர் வந்து ஒரு வருஷமோ பத்து வருஷம் அறியா அப்ப நான் கேட்டேன் ஆமா அங்க வந்து ரொம்ப ஸ்லோவா போமா டைமு இப்ப பூமில வந்து நம்மளுக்கு வந்து அங்க ஒன் அவர் தான் போயிருக்கு ஆனா பூமில இருக்க ஃபிரண்ட்ஸ் க்கு இங்க பத்து வருஷம் முடிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னுச்சி அப்ப நான் கேட்டேன் அப்பனா என்னோட உடல் டைம் தான் பாக்க முடியாது அங்க போயிட்டு ஆனா அது நம்ப அதுதாண்டி அதுதா அங்க இருக்கிறது அங்க இருக்கிற விதும் அதானா அப்ப நான் கேட்டேன் சரி எனக்கு அங்க இருக்கது ஒரு நிமிஷம்னா அப்ப எனக்கு வந்து இங்க பத்து வருஷம் போய்ச்சு இங்க இருக்கவங்க உடல் நில அங்க இருபங்களோ இருக்க மாடங்களோ அது தெரியாது அப்ப நா அங்க எப்டி இருப்ப அப்ப நான் அதே நான் அதே மாரி எங்காதா இருப்பண இல்ல எனக்கு வயசாயுடுமா கேட்டேன் ஆமா அங்க போனா உனக்கு கண்டிப்பா வயசு ஆவாது அங்க போனா உனக்கு வயசு ஆவாது அங்க ஒரு நிமிஷம்னா அங்க ஒரு இங்க இருந்தா ஒரு நிமிஷத்துல எப்படி இருப்போ அதே மாதிரிதான் நீ அங்க இருப்பே அப்படின்னு சொல்லிச்சு எனக்கு ஒரு மாதிரி சாக்கு ஹ ஹ அது வந்து பாசிபிளா ஆனா அது கிட்ட போனா அதுதா நடக்குமா ஆனா ஒரு சில பிளாக் ஹோல் கிட்ட போனாலே நம்ம வந்து ம் ஒரு சில ஜாக் ஹோல் கிட்ட வந்து இந்த மாதரி நம்மளுக்கு இருக்கிறதுக்கான இது இருக்குமா ஆனா ஒரிஜினல் பிளாக் ரோல் கிட்ட வந்து நமக்கு கிட்ட கேப்பாங்கள்ல ஒன்னு நம்பள அது சுட்டுடுமா எதாச்சு உள்ள இருக்க எதாச்சு ஒன்னு பண்ணிடுமா அது அதுனால ஒ ஒரு ஷூ ஒரு ஒரு பிளாக் ஹோலுக்கு ஒரு ஒரு மாரி ஆனா பிளாக் கின் பக்கத்துல போனா அது அஹ் அதே மாரி இப்ப நம்ப நைட்ல பாக்கலா பட் யார் அந்த ஃபஸ்ட் ஸ்டார்லா நச்சத்ரம் அந்த ஒளி வந்து பல பதுனேழு வர்ஷத்துக்கு முன்னாடி அங்கருந்து கெளம்புன ஒலிதா நம்பத இப்ப பாக்குறமா அவ்ளோலா அவ்ளோ தூர ட்ராவல் பண்ணி வருது அது அந்த லைட்டு
ஆஹ் அப்ப எப்பிடி தினமு வருது அப்ற எப்பிடி அது
இப்ப ஆயிரோ இப்போ இப்ப இருக்க காலேல வர்ஷானா ஆயிர வர்ஷத்துக்கு ஒரு நாள் கம்மி முன் நேத்து பாத்தது இப்ப நாளைக்கு பாக்கற்து ஆயிர வர்ஷத்துக்கா ஈ சி பழகவே இப்ப வந்து ஆயிர வர்ஷத்துக்கு அப் ப்ற பாக்கவே இன்ட்ரெஸ்ட்டாரு இது உண்மையா இல்ல இல்ல இது உண்ம ரிசப்ஷன்ல இது இல்ல நா எல்லா கேப்பே ஷேட் ஜி பி டி க்கிட்ட ரிப்ளே கேப்பேங்க அது வந்து சொல்லு எல்லா ஏ ஐ கிட்
உம் ஓ ஏ ஐ கிட்டக் கே க்றதானுங்க சொன்னீங்ளா இல்லனா நீங்க சயின்டிஃபிக்கா ப்ரூஃப்
சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணி அ ஏ ஐ மட்டு என்ன அது நா அது வெரிஃபை பண்ணா ஒரு அது கொஞ்ச நாளாக வெப்சைட்ல இருந்து சர்ச் பண்ணி அத நம்மளுக்கு ஃபில்ட்ரு பண்ணி குடுக்கர்தா ஏ ஐ அது வந்து குட்த்துச்சு நா சொன்னே அதுப் போட்டு எனக்கே ஆச்ரியமாச்சு என்னனா இப்டிலா இருக்குது அப்டினு அப்பதா நாங்க இப்ப பாக்குற ஸ்டாரு நா வந்து பல்லாயிர வர்ஷ் ஷத்துக்கு முன்னாடியே வந்த லைட்டு அப்போ வந்து இப்போ இப்ப அந்த லைட்டு கெளம்புச்சுனா அந்த லைட் வந்து இன்னொரு ஆயிர வர்ஷ கழிச்சுதா அந்த லைட் வந்து பூமில படுமா இப்ப கெளம்ப இன்னைக்கு கெளம்புது பார் யா ஒரு லைட்டு
அது எங்கங்க கெளம்பு ஆஹ் எங்கந்த அந்த பிளாக் ஹோல்ல இருந்து கெளம்புமா
த்ரோ அது வந்து ஒரு இதுவா அது அஹ்கைன் அது என்னான் கேட்டே அது நா செரியா அது ரொம்ப ஒரு மாரி கொழப்புர மாரிருன்ச்சு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்டினே சொல்டே அன் அக்கைன் நா திரும்பி பாக் என்ன வேணா நா சொல்றே
ஓகே